ஆ வணக்கம் வணக்கம்
ஆ நல்லா இருக்கீங்ளா ம் நல்லாருக்கோம் ம் ஆ ம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
ம் சாப்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா என்ன சாப்ட்டீங்க
சாப்பாடு தோசப்பா நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா இட்லி சாப்ட்டே
ஆ சரிப்பா என்னா பண்ணிட்ருக்கீங்க ஒர்க் பண்றீங்களா படி க்கிறீங்ளா
காலேஜ் முடிச்சிட்டே சும்மாதா இருக்கே வீட்ல இருக்கே
சரிப்பா ம் என்ன பண்ணீங்க காலேஜ்ல
நானா பி சி ஏ
சரிப்பா சரி சரி ஒர்க் எதுவு ட்ரை பண்றீங்ளா
ஆ ஒர்க் இதுக் அப்றோ தா போவ்னு
ஆ சரிப்பா லாஸ்ட் இயர் தா முடிச்சீங்ளா
ஆம்மாமா லாஸ்ட் இயர் தாங் முடிச்ச
ம் மேல எதும் படிக்லையா
மேல ஆம்மா இப்போ வந்து கரசுல போலானு இருக்கே செகண்ட் டிகிரி
ஆ சரிப்பா இப்ப நெறைய கம்ப்யூட்டர் கோர்சஸ்லா ஆ க்கா நா ஹவுஸ் வொய்ஃபா நானு
ஓகே காலேஜ் போயிருக்கீங்ளா
ஆ போயிருக்கப்பா நா பி ஏ பண்ணிருக்கே
பி ஏ வா பி ஏ என்ன பண்ணிங்க பி ஏ தமிழ்
ம்
ஒர்க் போல வீட்லதா இருக்கீங்ளா
ஆ வீட்லதாபா இருப்பே இருக்கே பசங்கள பாத்துக்கணுன்டு நா வெளில போல ஒர்க்குக் போல
ஓகே ஓகே
ம் செரிப்பா
உங்க பசங்க எத்தன பேரு
அ பையன பைய வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிறா பாப்பா நைன்த்து படிக்கிறா
ஓ ஓகே ஓகே
ம் சரிப்பா ஆ ப்ளஸ் ஒன் கம்ப்யூட்டர் மேக்ஸு
ஓகே ஓகே உங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாங்களா இல்ல பிஸ்னஸ் பண்றா
ஆ ஒர்க் பண்றாங்க ஒர்க் பண்றாங்க ட்ரைவரா இருக்காங்க
ஓகே
ம் சரிப்பா நீங்க ம் போயிருக்கேன்ப்பா நெறைய ட்ரிப்லா போயிருக்கே
எங்க எங்க போயிருக்கீங்க
ம் கொடைக்கானல் குற்றாலந்தா அடிக்கடி போற எடோ
அடிக்கடி போனா போர் அடிச்சிறாதா
குற்றாலத்துக்கு போனா போர் அடிக்காதே
ஏ அப்டி
அடிக்கடினா குற்றால வந்து நல்ல அந்த வாட்ரு ஃபால்ஸ் இருக்குல
தெரியு
அங்க போயிட்டு வந்தா ஒடம்புக்கு ரொம்ப நல்லது ந வர்ஸ் எல்லா ஸ்டிமலேட் ஆகுன்னு சொல்வாங்க
ஓகே
ஆமா
ஓ அனால போறீங்ளா
ஆமா அங்க அடிக்கடி போறது அதுல பாத்தீங்கன்னா அது மூலிகை தண்ணீர் அப்டின் சொல்றாங்க அந்த மலையிலே இருந்து வர தண்ணீ பாத்தீங்கன்னா அது மூலிகை தண்ணீர் அப்டின் சொல்றாங்க
ஓ அதுனால போறீங்க
ம் ஆமாப்பா
ஓகே ஓகே வேற எங்க போயிருக்கீங்க
கொடைக்கானல் போனோ கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா இந்த டைம் போனப்ப ரொம்ப கூட்டம் வெகேஷனுக்கு போனதுனால பயங்கரக் கூட்ட ஆ ஆமாப்பா
அதா கூட்டமா மாட்டினு கூட்டத்துல போயிட்டு
ஆமா மாட்டியாச்சு ரூம் எல்லாமே கெடைக்கல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த டைம் பாத்தீங்கன்னா மழ வேற பெயிதுங்க அந்த எடத்ல
ஓ மழ வேறப் பேஞ்சுதா மே மன்த்ல இல்ல வெயிலுன் சொல்ட்ருந்தாங்க
வெயிலு இருந்துச்சுதா வெயிலு இருந்துச்சு மழையு பேஞ்சுது வெயிலு பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்ளுக்கு சு சுடல்ல அது வந்து ரொம்ப இதமா இருந்துச்சு
ஓ ஓகே ஓகே அப்றோ
சரிப்பா நீங்க எங்கங்க போயிருக்கீங்க
நா ஊட்டி கொடைக்கானல் பேங்ளூர் கேர்ளா மூனார்
ம்
வாகமான் நா நல்லா போயிருக்க
ஆ கேரளால என்னென்ன ஏரியா உங்களுக்கு பிடிக்கு எங்கெங்க போயிருக்கீங்க
நா வந்து வாகமான் மூணார் வர்க்கலா மூணு பிளேஸ் போனே ம் போனும் போனு ஆனா வேஸ்ட் ஒர்க்குலா இருக்கு
ஆ
அங்க வந்து இப்போதைக்கு எதுமே இல்ல அங்க பீச்சே க்ளோஸ்லதா இருக்கு எதனாலன் தெர்ல
ம் ம் நாங்க கேரளா வந்து ஆ போயிருக்கே எ தங்கச்சி அங்கதா இருந்தா அ நாங்க போன வக்கேஷனுக்கு அங்க தா போயிருந்தோ ஆ வர்க்லா போனோ அ இந்த நறைய பிளேஸ்க்கு போனோ எ போட்
பர்க்கலாலா எங்க போனீங்க போட்டிங் மயங்க்ரூ பாரஸ்ட் போனீங்களா
ஆ மேங்களூர் ஃபாரஸ்ட்லா இல்ல அந்த ஃபாரஸ்ட் நேம் வந்து இது
மேங்க்ரூ ஃபாரஸ்ட் தா
ஆ அப்டியா ஆமா போட்டிங் போனோ ஒரு ஏரியால ஏரியாவுக்கு போனோ அது எனக் இல்லை பேர் எனக்கு மறந்து போய்ட்டு நா தங்கச்சி தா கேக்கணு ஆமா சுத்தி காடுதா அங்க வந்து நறைய ஷூட்டிங்லா எடுப்பாங்க சொல்லுங்க
அதுதா அத்தா மேங்க்ரூ ஃபாரஸ்ட்
ஆ அ அங்க நறைய ஷூட்டிங்லா எடுப்பாங்க விஜய் பாட்டு கூட அங்க எடுத்திருக்காங்க நறைய இப்ப கூட ஷூட்டிங் நடக்குது விக்ரம் பட ஷூட்டிங் நடக்குதுன் சொன்னாங்க
நடக்குதா நா இப்போதா போனே ரீசென்டா ஒரு ஃபிப்ட்டீன் டேஸ் இருக்கு
போன இயர் போன இயர் நா போனே போன
ஓ ஓகே ஓகே அங்க ஷூட்டிங்ல எடுப்பாங்களோ
ஆ எடுப்பாங்கன் சொன்னாங்க அந்த ஏரியால ஷூட்டிங் எடுப்பாங்க அந்த ஏரியாலதா அந்த விஜய் பாட்டு ஒண்ணு வருல அந்த துப்பாக்கில ஒரு பாட்டு அந்த பாட்டு கண்டாங்கி
ஓ ஓகே ஆமா ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்கலா ஹலோ ஹலோ உங்களுக்கு டவர் கெடைக்கலையா ஆ உங்களுக் டவர் கெடைக்கலையா உங்களுக்கு ஹலோ
ஓகே
உங்களுக்கு டவர்
கேக்குதாப்பா நா பேசறது
ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது இப்ப கேக்குது
ஆ க்ளியராதா இருக்கு நீங்க பேசுறது நல்லா ஃபுல்லா க்ளியரா இருக்கு
அதுதா உங்களுக்கு டவர் கெடைக்கல போல
ஆ டவரு ஃபோர் ஜி ப்ளஸ்தா காட்டுது
இப்போ இப்பக்கா இப்பக்க இப்போ நல்லா கேக்குது வாய்ஸ்லா
சேரிப்பா
ம் ஓகே ஓகே
ஆ ஆமா அந்த பாட்டு அந்த படம் மோகன்லால் படம் எல்லா அங்கதா எடுப்பாங்க அதிகமா அப்டின்னு சொல் சொன்னாங்க நாங்கள் அந்த ப்ளேஸ்யெல்லா பாத்தோ அப்றோ போட் ஹவுஸில சாப்ட்டோ ம்
ஓகே
ஃப்ளோட்டிங் ஃப்ளோட்டிங் போட்டில வந்து ஹோட்டல் இருக்குல
வாழ ஆழபுழா தானா போட்கவுஸ்னா
சொல்லுங்க
போட்ஹாவுஸ்னா ஆழப்படாதானண்ண போயிருகு
ஆலப்புலா அது அங்க நாங்க போல அங்க போறதுக்கு எடம் இருந்துச்சு ஆனா அப்பறோ திருப்பீங்க சீக்கிர வர மாரி ஆயிட்டு நாங்க ஆலப்புள்ள போல ஃப்ளோட்டிங் போட்டல ச ஹோட்டல் இருந்துச்சு
ஓ ஓகே
அங்க போன போட்டிங் போகுபோது அங்க போனோ
ஓகே ஓகே
ஆமா கடலும் ஆறும் சேர்ற இடத்த பாத்தோ
புரியல கடல் ஆ
கடலு ஆறும் சேர்ற இடத்த பாத்தோ
ஓ ஓகே அங்க எப்டி இருந்துச்சு கடல் வந்து தனியா இருந்துச்சு இது வந்து தனியா இருந்துச்சா இல்ல
ஆமா அந்த அந்த ஆறு வந்து தனியா கலரா வேற கலரா தெரிஞ்சுது இந்த கடல் மட்டு ட்டும் லைட்டா அந்த அல போய் அந்த ஆத்துல லைட்டா மோதி போதிட்டு வந்துச்சு ஆனா ரெண்டு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரிஞ்சுது
ஓகே
ஆமா தனித்தனியா இருந்துச்சு நல்லா அழகா சூப்பர இருந்துச்சு ஆ
எது நல்லா இருந்துச்சு
ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு ரெண்டுமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அது நான அததுனா வீடியோஸ்லல்லா பாத்துருக்கே அந்த மாரி ஒரு பிளேஸ் இருக்குட்டு ரெண்டு கலக்காது ரெண்டு தண்ணியு அப்டின்னு நேர பாக்குபோது ரொம்ப சூப்பர இருந்துச்சு
ஓகே இப்போ நீங்க போனதுல எந்த பளேஸு உங்களுக்கு ரொம்ப புடிக்கு ட்ரிப் போனதுலயே
ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு அந்த சிவன் வந்து பா ஆமா அந்த சிவன் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு
ஓகே அது ஏதோ பேரு நாங்க கூட போனோ அந்த டைம் அங்க ஆனா நாங்க போகுபோது க்ளோஸ்லது செ வெளியே அந்த மடல்லா பாத்தோ நைட் டைம் போனறதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க
ஆமா ஈவினிங் டைம்ல நாங்க போனப்ப நல்லா கூட்டமா இருந்துச்சு சூப்பரான பிளேஸ் இருந்துச்சு ரொம்ப கூட்டம் நல்லா இருந்துச்சு ரொம்ப அமைதியா இருந்துச்சு சத்தமா இருக்க கூடான்னு சொல்லிட்டாங்க உள்ளற என் போதே சத்தமா இருக்க கூடாது போன்ல ஆப் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டாங்க
ஓகே அது சிவன் அந்த இதுக்குள்ள கீழ போனீங்களா
எதுவுல இல்ல கீழே எல்லா போலையே
உள்ள உள்ள இருக்குமே ஒரு குக மரிய உள்ள போவோ அதுல வந்து நெறைய உள்ள சாமி எல்லா இருக்கும்ல நல்லா இருக்கு
அதுக்கு போலயே நாங்க நாங்க அப்ப நா சொல்றது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேரு ஆ சிவன் வந்து உயரமான சிவன் கடல் ஓரத்துலதா இருக்கு ஆ ஆமா
அதுதா சொல்றே நானு
அங்க எங்கன்னா உள்ளே போறதுக்கு ஒன்னு ப்ளேஸ் இல்லியே நா போன வரைக்கு மறுபடியு எது ரெடி பண்ணிருக்காங்ளான் என்னனு தெர்லயே போன இயர் ஏர்லதா நா போனே
இல்ல அது இருக்கு ஆனா நீங்க போ பாக்கல போல நா நேர்ல போம்போது பாக்ல ரீல்ஸல்தா பாத்தே அப்டி ஒரு ப்ளேஸ் இருக்கு ஆமா அப்டி ஒரு பே ப்ளேஸ் இருக்குன் சொல்ட்டு ரீல்ஸ்டுலதா பாத்தே
போயிருப்பாங்களே அங்க போனவங்களா
ஒருவேள அந்த நீங்க போற டைம்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்களா என்னனு தெரிலயே அப்டிய இருக்கலா அ உள்ள நல்லா இருக்கு
ஆ ஆ
நா பாத்தே
சரி சரி சரி
போம்போதா க்ளோஸ் பண்ணிருக்காங்க போல ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் முன்னாடி கோயில்
ஆ ஆ ஆ
ம்
சேரி சரி சரி
அங்க வந்து கொஞ்சோ அது அந்த கோவில் போறதுக்கு வந்து ஒரு மோடு மாரி இருக்கு அங்க இருந்து ஃபுல்லா அப்டியே எறங்கி போனந்தானே ரோட்ல
ரோட்ல ஆமா நீ சொல்றதா
ஆ ஏறம் போது கஷ்டமா இந்துச்சா
ஆ ஆமா
ஆ அப்பாத்தா நாங்க வந்து என்னா பன்னோன்னா வந்து போகும்போது என்ன பண்ணனா வந்து அந்தான் சைட்ல போய்ட்டோ கடல் அலலா வரு இல்ல டேஞ்சரான ப்ளேஸா அது நாங்க என்ன பண்ணோ வழி தெரியாம அந் சைட்ல போய்ட்டமா ல்லா இதுவா இருந்துச்சு பொதரா இருந்துச்சு சைட்ல வந்து தென்ன தென்ன மரல்லா இருந்துச்சா
ஆ
அந்த சைடுல வந்து ஏறி வந்தோ இப்பந்தா சொல்றாங்க போலீஸ்லா வந்து கத்த ஆரம்பிச்சுட்டோ அந் சைட்லா வரக்கூடாது அது ஒரு டேஞ்சர் சோனு அல வந்த அப்டி ஈத்துட்டு போய்டு உள்ள
ஆ ஆ
அப்டின் சொன்னாங்களா ஆனா ஃபர்ஸ்ட் போபோது நானு எ ஃப்ரெண்டு் ஃபஸ்ட்டு போனோ போபோது கொஞ்சோ பயமா இருந்துச்சு நாங்க போல சரி எல்லாரு வந்தொன்னே போலா இதா வழியா அப்டின்னு தெரில எங்களுக்கு வேற
ம்
சேரி அப்டியே போனோ அங்க போய்ட்டு அங்கிருந்து அந்த தென்னந்த தோப்பு அந்த மேல ஏறி அப்பமா அந்த சைடுல போய் போனு வேழி வேழி அப்ற பாத்தா அந்த சைட்ல இருக்கு வழி நாங்க தெரியாம சுத்தினு போயிட்டு தீட்டு வாங்குனோ போலீஸ் காரிகிட்
அப்டி இருக்கறாங்க அப்போ அந்த ப்ளேஸுக்கு யாருமே போலயேப்பா சுத்தி பாக்க போனவங்கல்லா அப்டி போனா ல இருந்தா நானு போய் பாத்துட்டு வந்தருப்பே இவ்லோ துரோ போயிட்டு அத மிஸ் பண்டமே
ஓ இருக்கு ஆனா அந்த ப்ளேஸ் நாங்களே போ நாங்லு அட் நீங்காச்சு உள்ள போனீங்க நாங்க உள்ள கூட போல அவ்ளத்துற்ம்பொய் கரெக்டா நாங்க வந்து அங்கோ போத் எங்கந் தெரிய்மா களம்புனோ வர்க்ளாலேந்து களம்புனோ வர்க்கலாலேந்து களம்பி கன்னியாகுமரி போம்போதுதா அந்த வழில பொய்ட்டு அப்டி போனோ
கன்னியாகுமரி எல்லா போனோ கன்னியாகுமாரிக்கே உள்ள போகமுல்ல சரியான கூட்டோ அந்த டைம் இருந்ததுனால அந்த டைமுல கேஷன்ங்குறதுனால பயங்கர போட்டிங்க் வந்து பயங்கர கூட்ட வந்துச்சு கன்னியாகுமரிய வெளிலே நின் நே அம் திருவள்ளுவர மட்டு பாத்துட்டு மந்தாச்சு இன்னொரு டைம் வந்தா வந்துக்லா அப்டின் சொல்லிட்டு ட்ரெயின் ட்ரெயின் ஃபுக் பண்ணியாச்சு வேறு அதனால
செரி இப் எனக் கட் பண்ட்டு கட் பண்ணி கால் பண்ணு கட் பண்ட்டு கால் பண்றீங்ளா
ஆ நா கால் பண்ற
அ ஓக்கே அப்டே கால் பண்ணுங்க